அலோ
ஹாங்கு வணக்கம் தம்பி எப்டி இருக்கீங்க
வணக்கம் சிஸ்டர் சொல்லுங்க நல்லார்க்கே நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லார்க்கே தம்பி சாப்டீங்ளா
ஆ சாப்டாச்சு சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்ளா
உன்னு இல்லப்பா காலைல சாப்டதா மத்யோனு சாப்பல்ல
அவ்டியா செர் செரி என்ன சாப்பாடு என்ன லன்ச்சு
இன்னிக்கி நான் தயிர் சாப்பாடுப்பா மதியம்
தயிர் சாப்பாடா சண்டே வேணா தயிர் சாப்பாடா ஓ சாட்டுங் சாட்டே சாட்டடே சாரி ஹெ நாங்கல்லா என்ன நாங்கல் ம் மஹ வருஷல முன்னூத்தறுவத்தஞ்சி நாளு நான்வெஜ் சாப்புட்றவங்க நாங்க
அப்டிங்ளா செ செரி இல்ல நாங்களுமே சாப்டுவோ டின்னா நைட்ல மட்டுதா அந்த மார் நான்வெஜ் அ வோ அப்பதா வாயின்ட்டு வருவாங்க வீட்லந்து அம் மித்த டைம்ல வந்து எப்பின்னா நா எனக்காக நா ஒரு ஆளுக்காக எது சமக்க வேண்டா ஒரு எப்பின்னாவ் சோம்பேறினு வெச்சுக்குங்ளே அட ஒரு ஆள்க்காஹ என்ன சமைக் க்குறது அப்டின்ட்டு கால தோச ஊத்தி சாப்ட்டாச்சு
ஓக்கே
ஆ அதா சேரி பாத்துக்லா செ மதியொ நா ஒரு ஆள் தானே தம்பியு என்னோட பய்னு தயிர் தா சாப்புடுவா அனால எனக்கொரு ஆளுக்காக எதோஸ் ஆ அக் இப்பதா யூகேஜி பொய்ட்ருக்காங்கங்க
யூகேஜி ஓக்கே ஓக்கே ஓக்கே
உம்
ஆப்றொ சிஸ்டர் லைஃப்லா எப்டி போகுது வீட்லதா இருக்கீங்ளா
ஆ ஆமா சா ஆமா ப்ரோ ஆ ஹவுஸ் ஒய்ஃபா தா இருக்கே எங்க என்னோடப் பையன வெச்சுக்குனு ஆ‌ எப்டினா எயா பையன வெச்சுக்க எப்டி சொல்றதுன்னே எனக் தெரில அவன வெக்கி அவே ஒரு ஆள் அதுதா அப்டிதா சொல்ல வந்தே ஆனா அது சொல்லலாமா அப்டின்னு யோஸ்
ஆமா கிட்ஸ் பாத் பாத்துக்றதுக்கே நமக்கு பயங்கரமான டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாருக்கு அ ஸ்கூல்லருந்து வருவாங்க அவுங்களுக்கு போட்டுக்குடுக்கணு பாத்துக்கணு
ஏப்டினா என்னோட பையே வந்து எப்டினா படிப்புல ஃபர்ஸ்ட்டுங்க அவே எல் கே ஜி லயு செரி இப் இப்ப யூ கே ஜி லயு செரி எப்டினா அப்பா கொண்டுபோய் விடுவாங்க காலைல எத்து நாங்க விட்ருவோ வரும்போது மட்டு தா வேன்ல வருவா அப்ப வந்து அவைங்க க்ளாஸ் மிஸ் வந்து அப்பாவ கூப்டு சொல்லிருக்காங்க இந்த மாரி நல்லா படிக்கிறாங்க சூப்பரா படிக்கிறா டியூஷன் ஏதாத்தட் கூட்டி விட்ரீங்களா அப்டின்னு கேட்டாங்க இல்லங்க என்னோட பொண்ணுதா சொல்லி தராங்க அப்டின்னு சொல்லிருக்காங்க எங்க அப்பா
ஓகே ஓகேங்
நல்லா படிக்கிறா ஆனா வந்து எப்டின்னா எவ்ளோ எவ்ளோ நல்லா படிக்ரானோ அவ்ளோ அவ்ளோ செ
அல்லல்லோ படிச்சா போது தோழி எவ்ளோ சேட்ட வேணுன்னாலு பண்ணிக்கிட்டோ எப்டியு நல்லா படிப்பான் தோழி
அவனா அப்டியே எப்பி எப்டின்னா இந்த பையன் தானா இப்டி படிக்கிறா இந்தப் பையனா இவ்ளோ சேட்ட பண்றா அப்டிங்கிற மாரிங்க
அது டூயின் ஒன்னா இருக்கிறது ஓ செரியான் பேலன்ஸ் தாட்ஸ் இருக்குது நீங்க அத நெனைச்சு பெரும படனு
ம் அதா
படிப்புலையு ஃபர்ஸ்ட்டா இருக்காரு சேட்டையிலையு ஃபர்ஸ்ட்டா இருக்காரு
ஆ அது வேணா ஒண்ணுதா ம் ஆ அது மட்டு பத் த்தாது எப்பின்னா அப்பா தம்பி கூட்டு போவா
ஒகே
போம்போது எப்டின்னா எங்க அப்பா கூட வந் எ எங்க அப்பா எங்கா எயா பையனுக்கு தாத்தா கூ கூடப்போன் ஆம் பொண்ணுங்கட்ட பேச முடியாது தாத்தா நீ பின்னாடி பேக் எடுத்துட்டு வா நா முன்னாடி போறே அப்டின்டு முன்னாடி போவா யு கே ஜி தா படிக்கிறா அப்புறோ பக்கத்து கிளாஸ் போட்டுக்கு பாய் சொல்றது அப்றோ அது எங்க அப்பா பாத்துட்டாருன்னா அது ஒரு மாரி ஓ எப்டினா ஐயோ பாத்துட்டாங்களே அப்டின்ட்டு ஒரு மாரி சைடுல திரும்பி
ஓய் இவறு வேற பாத்து ட்டாரே என்ன சொல்லி சமாளிக்க போறோன்னு தெரிலையே
வந்து என்னாமா பையே என்னென்னமா பண்றா அப்டிங்கறாங்க அப்றோ பசங்க வேன்லா வருவாங்கல்ல
ஆமா
அவங்க வேன்லா வரும்போது எப்டின்னா அ நா வந்து ஸ்கூல்ல எப்டி சீவுனோ அப்டி ஒன் சைடா சைட்ல அப்டி சீவுனுல்ல அந்த மாரி தல சீவிட்ட அட வேன்ல ஒரு பொண்ணு அது யார்னே எனக்கு தெரில என்னோட பையே வந்து அக்கான்னு சொல்றா அ அக்கானா அவே கிளாஸ் பொண்ணவே அக்கான்னு தா அவே சொல்லுவா அதலா எனக் தெரில எனக்கு யாருன்னு அக்கான்னு சொல்றா அ நா இப்டி சீவியிருந்தா நல்லால்லையா அந்த பொண்ணு என்னோட பையே முடி வந்து பிச் பசங்கல்லா முன்னாடி அந்த சுருட்டி உடுவாங்கல்ல ஒரு மாரி ஆ அந்த மாரி பண்ணிவுட் ட்ரூவா வுட்ருன் அத கேக்குறே என்னத் தம்பி ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிருக்கு அப்டினு கேக்குறே அக்கா பண்ணிவிட்டாங்க நல்லா இருக்கா அப்பின் கேக்குறா
கேர் ஃபண்ணிடாங்க
ஏன்டா ஸ்கூல் போக சொன்னா நீ என்னனடா வேல பண்ற அப்டிங்கின மாரி இருக்கு
தவர எல்லாமே பண்ணுவோ நாங்க ஸ்
இவ ஆல் இன் அழகுராஜா மாரி எல்லாத்திலியு பண்றா
ஆனா நா படிச்சிறேனே அதனடா டவுட்டா இருக்கு
ஹூ அதுவு இல்லாமா கிளாஸுக்கு வேற இவுங்க வந்து ரொம்ப பேவரெட் ஸ்டூடண்ட் வேற லீவ் போட்டா உடனே ஃபோன் அடிச்சிருவாங்க என்னாங்க யா அப்டின்ட்டு பேசுவாங்க அப்புறோ லீவ் அந்த ரெண் நாள் மூன் நாள் லீவுனா என்னமோ ரெண்டு வேரு லவ்வர்ஸ் மாரி ஃபோன் பண்ணி பேசுவாங்க க்ளாஸ் மிஸ்ஸு இவனு அவிங்கிளு கல்யாண ஆயிருச்சு கல்யாண ஆயு அவேய்க பசங்களு அதே கிளாஸ்ல தா படிக்கிறாங்க
அஹா
ஏங்கிட்ட பேச மாட்டாங்கங்க நா ஸ்டூடண்டோட அம்மா ஏதாவ்து தப்பு பண்ணிருக்கா ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கானா எனக்கு தான ஃபோன் பண்ணி பேஸ்னு எனக்கு தா ஃபோன் பண்ணுவாங்க ஆனா ஏன்ட பேச மாட்டாங்க ஆ யாஸ்த்து ஏ ஆ யாஸ்த்து குடுங்க அப்டிம்பாங்க இப்ப நா குடுத்துட்டே அப்டினா சார் வந்து உங்க வீட்ல என்ன சாப் பாடு எங்க வீட்ல தோச நீங்க வீட்டுக்கு வாங்க சாப்பில்லா இ மிஸ்ஸு கிட்ட அச்சோ
வுட்டா ஸ்கூல வீட்டுக்கு மாத்திருவா போல ம் நீங்க காலேல கெளம்பி வர்றது எனக்கு டயர்டா இருக்கு டீச்சர் நீங்க எல்லா எ வீட்டுக்கு வந்துருங்க அப்டினு சொல்ல போறா
ம் அட இல்லப்பா லீவுல்ல ரெண்டு நாள் லீவு சனிக்கெழம ஞாயித்துக்கெழம மிஸ்ப் பாக்க முடியாதுல்ல
ஆமா அதனால ஃபீல் பண்றாரு அவரு
ம் அடே நீங்க வேற இப்பல்லா நாலா வெளிய போனுன்னா ஆஹ் இப்டித்தா ஆஹ் ஏ ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணுணு அப்டினா தம்பி இது சாப்ட்டினா அவுங்க மிஸ் வந்து உங்கோட பேசுவாங்க அப் பதா நா உன்னய ஸ்கூலுக்கு கூட்டு போவே மிஸ்ஸ பாக்கலா இல்லன்னா உன்னய கூட்டு போ மாட்டே அப்டின்றது
ம்
அவே சொல்ல போனா ஸ்கூல் போறதே மிஸ்ஸ பாக்குறதுக்குதா
மிஸ்ஸ பாக்கதா நாங்க எல்லா மலர் டீச்சரே மலர் மலர் பிரேமம் படம் பாத்தே வளத்திருப்பீங்க போல அவுங் கன்சிவா இருக்கு போது நீங்க பிரேமம் படம் பாாத்தீங்களா
நா அப்பில்லா இல்லப்பா அதெல்லா மறந்துட்டே தெரியல அவே அவே சொல்லப்போனா எனக்கு அவே எந்த ஒரு கேட்டகரினே தெரியல எல்லாத்துலயு ஸூ பார்டிசிபேட் பண்ணுவா அவே ஒரு ட்ராயிங்கா இருந்தாலு டான்ஸா இருந்தாலு படிக்கிறது வெளையாடுறது
சூப்பர் சூப்பர் சூப்பரு மல்டி டெலண்டா இருக்காரு
எ அ அத்துல மட்டு இருந்தா போதுமே எல்லாத்
நாங்க எல்லாத்திலியு இருப்போம்ல அப்பதா யாருக்கு டவுட் வராது
ஆ அதெல்லா பொண்ணுங்க விசியத்துல செரி ஆ டீச்சர் விசயத்துல செரி
ஓகே ஓகே
ஆனா இப்பயு அவனோட வயசு பாத்தீங்கனா வெறு யு கே ஜி தா படிக்கிறா
ஆஹ வீட்டு பக்கமே அதே தானா ஸ்கூல்லு இல்ல தூரமா இருக்கா
தூரம்ப்பா ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கு பத்து பதினோரு கிலோமீட்டர் வரு
பத்து பதினோரு கிலோமீட்டர் தள்ளி ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா
ஆமா வேன்ல தானே போறா வரும்போது வேன்ல வருவா
ஆ இருந்தாலு டென் கிலோமீட்டர்ஸுங்றது கொஞ்ச லாங்கா தெரியல
இல்ல இல்ல நாங்க வந்து சிட்டில இல்லப்பா நாங்க வந்து கிராம மாரி எங்க ஊரு ம் சிட் ட்டி மெயின்லதா ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல்தா கொஞ்சோ எப்டினா நல்லாஸ் நல்லா சொல்லியு தருவாங்க ஆ சொல்லி தருவாங்க அது பத்தாதுன்னு அங்க இருக்க ஸ்டூடென்ட்ஸ் வந்து பேட் பாட்ஸ் யூஸ் பண்ண மாட் டாங்க அது வந்து கிறிஸ்டின் ஸ்கூல்லு அ கொஞ்சோ ரொம்ப இப்டிதா இருக்கணு சின்ன வயசுல இருந்தே சொல்லி குடுத்துருவாங்க
ம் ம்
அதனால அதுக்காகதா நா அவ அங்க சேத்தி விட்டதே ஆ எப்டின்னா அவன் படிச்சாலு செரி படிக்கலா செரி ஒரு குட் பாய் ஒரு பையனா இருக்கணு அ பேட் ஹேபிட் இருக்க கூடாது அப்டிங்கறக்காக தா வந்து
இப்பத்துல இருந்தே அந்த மாரி ஸ்டடிஸ்ல நம்ம கொண்டு வந்தாதா திடீர்னு கொண்டு போய் ஒரு நல்ல இதுல சேத்தம்னா அவுங்கனால பிக்கப் பண்ண முடியாது ஸ்டார்டிங்ல இருந்தே அவனுக்கு அந்த அந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்லா அதே மாரி இருக்கா ஜெனியூனா புரிஞ்சிக்குற தன்ம அந்த அதல்லா இருக்கணு அப்பதா அவுங்க வளர் ளர வளர கரெட்டா நம்ம சொல்றத வந்து கேக்கறகூடிய அந்த மைண்ட் செட் வரு இப்ப அசால் ட்டா விட்டுடம்னா இப்ப அசால்ட்டா சின்ன குழந்தைங்கதான அப்டின்ட்டு நம்ம அசால்ட்டா செரி போக போக செரியாயிருவா அப்டின்னு ட்டு நம்ம விட்டோம்னா பெருசாயி திருத்துறது ரொம்ப கஷ்டோ அனால இ இப்பத்துல இருந்து கொஞ்ச நம்ம அந்த மாரி விஷயத்துல நம்ம கொஞ்சோ கான்சென்ட்ரேட் பண்ணு
ம் ம் அதுதாங்க இப்ப ஏனா என்னோட ஊர்ல நாங்க கிராமந்தா இங்கவு கவுர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லா இருக்கு ஆனா வந்து ஸ்கூல்ஸ்லா நல்லா சொல்லி தராங்க அது ஒன்னு நா எந்த ஒரு கொறையு சொல்லல ஆனா அங்க படிக்கிற ஸ்டுடென்ட்ஸ் தெரியுல்ல இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல பக்கத்து தெருவுல இது மாரி இருப்பாங்கள அந்த ஸ்டூடெண்ஸ்லா வந்து எப்டின்னா வெளிய நார்மலா பேசும்போது பெரியவங்க எப்படிலா பேசுவாங்களோ பேட் ஹேபிட் எப்டி பேட் வைஸ் பேசுவாங்களோ அதே மாரி பேசுதுங்க எனக்கு அத பாத்தா ரொம்ப பயோ எடுத்துகுச்சு
ஐயோ அப்படியல்லா இரு நம்ம நம்மளே சம்டைம்ஸ் நம்ம வீட்ல நம்ம குழந்தைங்க முன்னாடி நம்மளே இப்போ பேர்ட் வேர்ட்ஸ் இல்லாம சும்மா நார்மல் கான்வர்சேஷன்லயே வந்து ஏய் இங்க வா உக்காரு அப்டின்னு நம்ம கொஞ்சோ மரியாதை இல்லாம யாராது நம்ம நம்ம ஃபேமிலிஸ் குள்ளயே பேசுணம்னா அதைவே நம்ம கிட் டியே அவுங்க ரிப்பீட் பண்ணுவாங்க ஏய் நீ வா உக்காரு நீ போ அப்படின்னு வா ஃபோன் பேசுறது அந்த மாரி அ ப்போ என்ன சொல்ல வரேன்னா நம்மள நம்ம என்ன பண்றமோ அததா குழந்தைங்க பண்ணுது அதனால அவுங்க முன்னாடி இப்ப இருக்குற குழந்தைங்க முன்னாடி எல்லா பாத்து பேச வேண்டியதா இருக்கு ஏனா இப்ப பொறக்குற கு கொழந்தைகள்ளா ரொம்ப ஜீனியஸாவே பொறக்குது
ஜீனியஸா அதுதா அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு இப்பருக்குற கொழந்தைகல்லா வந்து நம்மலா பத்தாது படிக்கும்போது நா இரு க்கற மெமரி அந்த ஒரு நாலேஜ் வந்து இப்ப ஒன்னாவது படிக்கிற கொழந்தைக்கே இருக்கு
அது எப்டின் தா தெர்ல சிஸ்டர் அது வந்து அவுங்க கண்ட்சிவா இப்பல்லா அந்தக் டேப்லெட் தா வேல செய்ய கண்சிவா இருக்கும்போது அந்த டேப்லெட் குடுக்குறாங்க அதுதா
நோ நோ நோ அதுனால கெடையாது அதுனால கெடையாது கண்சிவா இருக்கும் போதுனுல்ல அந்த டைம்ல வந்து நம்ம அதிகமா போன் யூஸ் பண்றோ நெறையா விஷ் த்தையு பாக்குறோ வெளிய போறோ நெறையா இது நம்ம காதுல கேக்குறோ
எப்புடிதான் தெர்ல ஆனா நம்ம காலத்து கொழந்தைங்கல்லா நான்லா ஒரிஜினல் நைன்டிஸ் அதுனால அ இப்ப கூட இப்ப எனக்கு எங்க அக்கா பையனுக்கு போட்டி வச்சா அவெ தட்டிட்டு போயிருப்பா நாலேஜுல அந்த மாரிதா இருக்கு நம்ம நெலம அதுனாலயே இவனுங்க இப்ப இந்த காலத்து ஃபேபிஸ்டெல்லா கொஞ்ச பாத்து பேச வேண்டியதா இருக்கு நா பயந்துட்டு பேசுறதே கெடையாது
உங்க அக்கா பையங்கிட்ட
ஆமா நா பேசவே மாட்டே அவெ எத கேட்டாலு எனக்கு ஆப்போசிட்டு என் நா ஒ டென் பர்சன்டேஜ் பதில் சொன்னா அவன் நைட்டி நைன் பர்சன்டேஜ்ல பதில் சொல்லுவா
சும்மா அதுவு அங்க யோசிக்கிறாங்கங்க நெறையா கேள்வி கேக்குறா எது எப் எப்டி வந்துச்சு எதுனால வந்துச்சு எதுக்காக நீங்க அப்டி சொன்னீங்க நா ஏ சொல்லக்கூடாது
ஆ அந்த மாரி ஆமா இவனுங்க கே கேக்குறத பாத்தா நம்மளுக்கு ஐய்யய்யோ இந்த கேள்விக்கு எப்புடி நா பதில் சொல்றது என்ன இவே எப்புடி இந்த கேள்விய கே க்றானா அப்புடின்ற மாரி யோசிப்போம்
அம்
நமக்கே இந்த யோசன வராது
ஆமா ஆமா ஆன நெறைய விஷயோ அவுங்கிட்டருந்து நா கத்துக்கிட்டே ஆ என்னோட இதுல வந்து எப்டின்னா எனக்கு தெரியாத விஷயோ அவுங்கிட்ட இருந்து நா எந்த மாரி இருக்கணு எப்புடி அடுத்தவுங்ட்ட பேசணு நெறையா விஷ் த்தே அவுங்க எனக்கு சொல்லி குடுத்துருக்கா எல்லாமே வந்து அம்மா தா வந்து குழந்தைங்க சொல்லி தருவாங்க என்னோட சைல்டு கிட்ட இருந்து நாந்தா அதிகமா கத்துக்கிட்டே எங்கிட்டருந்து அவன் கத்துகிட்டானோ என்னமோ தெரியில
தே ஆமா அது நம்மளுக்கு கொஞ்ச ஹாப்பியான விஷயந்தானே
அம்மா
அப்ப வந்து நம்ம பேபி கரெக்டான ரூட்ல தா போயிட்ருக்கு
ம் ம் அட எங்க எல்கேஜி படிக்கும்போது போன வருஷோ ஸ்கூல் போயிட்டு இருந்தா போனா புதுசுலேன்னா அப் இப்ப வந்து எனக்கு அந்த ஸ்கூல் பத்தி அவனுக்கு தெரியாது அது எப்டி நடந்துக்கணுன்னு அவெங்களு கொஞ்சோ ரொம்ப புஷ் பண்ண மாட்டாங்கல்ல ஸ்டார்டிங்னால கொஞ்ச ஃப்ரீயா விட்டாங்க அந்த டைம்ல என்னன்னா கிளாஸ் படிக்கிற பையன ஏ மச்சா வா அப்புடின்ருக்கா போன் பண்ணி யாரையோ அங்கே கம்ப்ளைன்ட் பண்றாங்க ஏங்க உங்க பையே இப்டி எல்லா பேசுறாங்கங்க ஸ் க்ளாஸ் க்ளவரீட் அது ஒன்னுதா என்னால கம்ப்ளைன்ட் பண்ணது மீதி வந்து எல்லாமே வந்து ப்ளஸ் தா அது ஒன்னு மட்டுந்தா மைனஸ் பாயிண்ட் அவனுக்கு
யாராவது பேசுறத கேட்ருப்
கேட்டுருப்பாந்தா எ ஆனா எங்க வீட்ல நாங்க அப்டி பேசவே மாட்டோ யாரோ வேன்ல போறான் வரான் அந்த மாரி பேசி இருக்காங்களா இல்ல ஸ்கூல்ல வேற யாரோ பேசி இருக்காங்களா என்னான்னு தெரில
ஓகே ஓகே